ஆ
இல்லா
ஏ இப்ப வர்து பார்றா காலு
ம் ம் கொஞ்ச நேர ஆவங்காட்டி கொஞ்ச நேரங்கழிச்சி வருது
ஆ
சம்மந்தமே இல்லாம வர்துடா ஆப்பு காசு மட்டு எப்டிதா அவுனுக அனுப்புறானுங்கனே புர்லடா பாயி ஏதோ டுபாக்கூரு மாரி இக்கிது
இவ்ளோ நேர அதுமார்த்தா முத்தமிழ் கிட்ட ரெண்டு வாட்டி எட்டு நிம்ஷ எட்டு நிம்ஷ பேசுனதுக்கப்ற கட் ஆயிடுச்சு
ஏய் நேத்தே அப்டி ஆயிச்சுரா சுரேஷ்கல் பேசும்போது குடோ நல்ல வேலை எனக்கா எட்டு நிமிஷ பேசிலா வல்ற பாயி
ம்
முன்னாடியே ஆயிருச்சு ஒரு நாலு நிம்ஷ மூணு நிம்ஷத்துலயே கட் ஆயிடுச்சு அதுவரைக்கு சந்தோஷ
ம்
அவ்ள தானா வன்ட்டனா காவாங்கற
எங்கே ஆ ஹ
காவங்கர வன்ட்டு காவாங்கரல பஸ் ஏறுனா வந்துருவே
கரட்டா மூன் மணி வந்துருவ போல
மூணு மணிக்லா வந்துருவே மூணு மணிலந்து பஸ் இந்துதுனா மூன்றைக்கில்லா வந்துருவ நீ அதுக்குள்யு வீட்டுக்கு போய்ட்டு வரியா எப்பிடி
இங்க தா இருப்ப
சாப்ட்டு வேற வருவனா என்ன வீட்டுக்கு போய்ட்டு
சாப்ட்டுதா வா பொறுமயா
ஆ எ நோட் வெ இல்லனா கோட வந்துருவனா நோட் வச்சிருக்றன்டா கைல அது எப்புனாலு வீட்ல எத்து போயி வச்சுட்தா வேற வர்ணு
அதெனா வெச்ட்டு சாப்ட்டு வாடா
ஆ ஆ
ம் முத்தமிழு கிட்ட கால் பேசலாமா நைட்டு ஃபோன் பண்ணிகிறா பைய
எப்போ
நைட்டு ஒரு ஒம்போது மணிகா பண்ணிகிறா
டே ஒம்போது மணில நானே தூங்கிடுவண்டா ஒம்போது மணிங்லா கரட்டா
ம் அதே காலலதா பாத்த ஃபோன் உள்ள எத்துன் போ முடியாதுலா வெளியவே வெஸ்ட்டு போய்ட்டு
சரியான செக்கிங் அடிப்பானுக ஃபோனுக்கு
ம்
பேண்டு உள்ள சொறுவின்போ முடியாது
டைட்டாடிப்பாங்க செக்கிங்கு ஃபர்ஸ்ட்டு மிஷின்ல அடிப்பாங்கோ
ஷூ வா போட்ணு போறிங்க
அ ஆ
இன்னமு ஷூ தா போட்னு வர சொல்றாங்கடா பாயிக
சூ இல்னா உள்ளயே உட மான்டா
அதெல்லா அந்தப்கம்பெனிக் வர்றதுக்கே எனக் வெருப்பாகுதே
கால்ல அடி பட்டுந்தா வுட்டுருவா
ஆஹ்
கடு போட்னு வந்தா அடிபடாம சும்மா போட்னு வந்தானு உடமாட்டா
அதனாலதா எனக்கு வெறுப்பாருமையா அஹ் ஷூ வேற அனலடிக்கு யார்ரா போட்னுகிட்டு போயி எட் மண்ணேர
உள்ள போயிட்டு அவுத்து வச்சிருவன்டா நானு
ஆஹ் அடுத்த பேருந்து இடம் அப்போட ஆளுங்க பாத்தா கேப்பாங்ளே என்னாடா ஷூ என்னடா ஷூ ஏன்டா கழுட்டிவுட்டுகறனு
கேட்டா சொல்லில்லா இங்கியு வுட்டு நா போட்குரணா சொன்ன சேரி போடுபாண்றுவாங்க
அதி பாத்தா சொல்ல மாட்டாங்கோ செக்கிருட்டி யார்னா கேப்பானுங்க
செக்யூரிட்டி உள்ளலா அவ்ளோ வரமாட்டான்டா
ஆஹ் நல்லா ஆதி கேட் போறா ஆதிலஷ்மி ஆதிலஷ்மி வந்திச்சா இல்லியா
தெர்லியே என்னாகேது என்னா
அவல சும்மா கேட்டுப்பாரு ராதிகால
அயின்ட்ட பேஸ்ரதில்யே
ஆஹ்
அவிங்கிட்ட பேசதில்ல
ஏ சண்ட ன
உம் உம்
அதுக்கு நீ என்னடா பண்ணுவ
அவன பாத்தே ரொம்நாளாவது
ஊர்ல இகுறா போலகுது ஊர்லியா இகுறா
இங்கதாகரான்ப்பல ஊர்லவேறானா எங்ககரானே தெர்ல அவன பாத்தே ரொம்னாளாவுது
வா நாக் போயந்தே போந்சாமே
உம் பொண்ணு பைனத்தில்
எது விடாவது இந்த சின்ன வயசுல கல்யாண பண்ணி கொழந்தைய பெத்துக்டு
சாவுண்டும்
ஆர்ரா நீ வச்சுட்டு அவ்வளவு ஆர்வ நா கேக்குறே ஏதோ வீட் அந்த அந் இந்த ஒரு பதினெட்டு இருவது வயசுல வீட்டுல கல்யான பண்ணி வச்சா கூட எதனா ஒன்னா வீட்டுல பாத்துக்கு வாங்க இது ஓடி போய் கல்யாண பண்ணிகின்னு இருவது வயசுல யார்த பா பா
அவங்க வீட்டுக்கு தெரியுமே அவங்க வீட்டுலதா ஹாஸ்பிடல் கூட்டுனு போய் கூட்டுனு வந்துருந்தாங்க என்ன மாசமா இருக்கு போது
கூட்டுனு போ
உம் உம்
நல்லாதானே இருந்தா டென்த்துலே அவ
இல்லே லூசு கூதி கூதி நம்மல மாரி இருந்து பழகு
ஏன்டா அசிங்கம பேசற
உம்
அசிங்கம ஏன் பேசுற
ஆமால்ல ஆப்லே இது
ஆப் டா இது
அதே மாரிதா சுரேஷ் அசிங்க அசிங்கம பேசிட்டுருந்தா
சுரேஷ் ஆஹ் நா பேசன கூட எதுவு சொல்லவே மாட்டுகிறா ஆப் கிப் புன்ல
உம் உம்
ஆ அவனுக்கு வந்து நம்ம பேசனா போது எதன்னா பேசின்னு கிடக்குறா அவன் பா
பேப் வேற ஒரு ரூல்ஸ் வேற போடுறா ஆப் புள்ளே அசிங்கம பேசக்கூடாது
ஆஹ் ரூல்ஸ் எல்லா போ அத ரூல்ஸ் எல்லா போடு வாரு அவர் அவர் வந்து ஒரு இன்சார்ஜ் மாரி ஆய்ட்டுருக்க ஆப் அதுதா ஆப் டேய் இவனுங்க ஊரு பசங்கள் தா யார் இது என்ன கதை ன்னே தெரியலடா அந்த ஆப்
அதானே தெரிலே யா சூப்பரேஸ்ஸர் மாரி அனுப்ச்சு உடுராங்டா இந்த இதுவுல்லா
ஆஹ் இவனுங்க ந்தா அந்த இது ஆப்பயே நடடுத்துற மாரி பண்ணுரானுங்கட உப்பாய் நார்மலா அந்த ஆப் ஓனறு கூட அவ்ளோவ் கஷ்டப்பட மாட்டானுங்க போல ருக்குடா
உம்
இவன்னுங்க பாடு போறானுங்க பாரு அந்த ஆப்புக்கு ஒசரோ எப்பா
ஆனா ரொம்ப ப்ராசஸ்சு கண்ணுபடியு
உயிர புட்டுக்கறானுங்கடா அந்த இது இதுதெல்லா
உம் உம்
இதோட கொஞ்ச நல்ல ஆப் ஏதுனா இருந்தா கூட மஜாவா இருக்குடா சும்மாவே காசு சாப்பாதிக்கிற மாரி
ஒரு கால் பேசனா நூறு ரூபாயமே
ஏ இந்த ஒரு கால் பேசறதுக்கே நூறு ரூபாய் ஒரு காலே பத்து நிமிஷ பேசுரதா இருக்குதுடா அதுவே வெறுப்பாதான்டா இருக்குது
ம் ஒரு நிமிஷ பேசுனா ஒரு அம் பரா பத்துருவ குடுத்தா கூட பரவாயில்றா
ஒரு நிமிஷத்துக்கு அது ரொம்ப கஷ்ட தா அதுதா ஒரு நிமிஷத்துக்கு பத்து ரூபா பா கணக்கு வச்சிரனுங்க போலிருக்கு அனுங்க
உம்
ஒரு நிமிஷத்து பத்து ரூபா கணக்கு வச்சுதா அவ்வளோ காசு தரணுங்க நூறு ரூபாய் தரணுங்க
உம்
நீ பண்ணா எண்பது ரூபா அது எண்பது ரூபா நூறு ரூபாங்கிறாங்களே அப்ப பதினஞ்சு கால் இருபது கால் பேசுனா எவ்ளோடா வருது அதுவே காசு அதிகமா வருதேடா
அதுதா சொல்றே நானு ஓத்த அவ்வனுங்க வரமாட்டிங்குது இனுங்க
எத்துக்குன்னு நம்மளுக்கு தரானுங்க தெரியலப்பா
உம் உம்
இவங்க இந்த ஆப்ல நம்ம யூஸ் பண்றோம்ல்ல
ஆஹ்
இந்த ஆப்ல யூஸ் பண்றது நெட்டு
நெட்டு இததான் காசு ஆகணும் நினைப்போம்
நெட்டு் லாகின் எல்லாம் பண்றோம்ல
உம்
இந்த லாகின் பண்றது அவனுங்களுக்கு காசு
ஆஹ
அ் நெட்டுக்கும் காசு ஆவணுகளுக்கு
பிரேம் தனியா பசல புச்சு குத்தா காசு தராங்க போல அதான்
யாரு அப்ப அவங்களுக்கா கம்பெனி ஆளுங்களுக்காஹ அல்லிங்க குடு எப்படி அனுப்புத்தன தெர்லடா அவன் தான் அ சடுடான்டா லிங்கு கூட இதுதான் நானும் பண்ணேன் காப்பி பண்ணி தான் அன்ப்புச்சு விட்டேன்
உஹம்
நார்மலா எல்லா லிங்க்க்லயுமே இது ஒரு காட்டும் ஆப்புல எல்லாம் லிங்க் இருக்குது மேப்ல லிங்க் இருக்குதே காட்ட மாட்டேங்கு ச த்தமா சேரி நம்ம லிங்க் ஷேர் பண்ணா அதே ஏதனா டாஸ்க் முடீயுன்ட்டு சரி அப்படி பார்த்தேன்
உம்
அது பார்த்தா லிங்கங்கே காணும் ஒரு இடத்துல கூட
உஹம்
என்னாதான் ஆயிடுச்சுன்னே தெரியல
உம்
இன்னும் வேற அவ்வளவு நேரம்ங்கதா
வேட
ஒரு ரெண்டு நிமிஷம் கிட்டக்குதே எங்க அப்பா
மதியப்பாரு ஜாலிய பொண்ணு கூட்டணுட்டு ஆஹ
நீ நடாக்கத்த வரியா ஒன்னா தேதியில இருந்தே
எங்க
ஜிம்முக்கு வா
ஆமா போடா அதான் பாக்கணும் எத்திப்படா இங்கயான்
யோ வாச்சி பேடாவாயா யோ நல்லா தா இருக்கா
மணியாண்ணா வருதுல
அவரு ஸ்கூல் தெரந்துடா நின்ட்டார்ரா அவரு
உடம்ப கொஞ்ச சின் போதும்ன்னு போயட்டுறாரா
ஆஹ போட போ போதுனந்து கட்டுக்கறே அவரு அப்பதானே வந்தாரு ஒரு வாரமோ ரெண்டு வாரமோ தானே வந்தாரு
ஆஹ்
கரெக்டா வந்தாரு அது ஸ்கூல் தெர்றதுக்கு முன்னாடி வந்தாரு அப்படின்னு நின்ட்டாரு அவரு அப்பதண்டா ஒரு வெயிட்டே போட ஆரம்பிச்சு சரி அது கூட நாங்க இல்லைன்னா வச்சீங்க அ வெயிட்டே போட்டுருக்க மாட்டாரு ரெண்டரை கிலோ அஞ்சு கிலோ தான் போட்டுனு இருப்பாரு போதும்டா அதுவே கை வலிக்கிதுனுரா அவரு
உஹம் உஹம் உம் உம்
கரெக்டா ஒரு ஒரு வாரோ ஏ என்னா ஒரு மூணு நாலு நாளு வந்தாருப்பா எங்கள கூட
ம்
லைட்டா ஒர்க் அவுட் போட வுட்டு அம்ச்சோ அவ்ளதா வீட்டுக்கு போயிட்டு சொர்க்கமாக்குது தூக்கல்லா வருதுன்றாரு வலிக்கி கை காலு கை அந்தா கை காலு வ கை கால் வலிக்குது நல்லாக்குது தூங்கறதுக்கெல்லான்றாரு
ஆ என்னா ஒண்ணு கலேல எழுந்துக்கும் போது ஒத்த உடம்பெல்லா வலிக்கு
டேய் நேத்து பார்ராப்பா எட்டு அம்பதுல்லா தூங்கி அஞ்சே காலுக்கு தாண்டா ஏந்தே
ம்
நாலு மணி நாலரை மணி எழுந்துக்கலான்னு பாத்தா
இன்னு டைட்டால்லா போட்டேனா வந்தா லெக்குல்லா போட்டா
அவ்ளோ தா கதயே முஞ்சிச்சி டேய் அது மாதி தாண்ட ஒரே ஒரு நாள் லெக்குக்கு போட்டேன்டா ரெண்டு மாசமா போயிட்டு அன்னக்கி ஒரு நாள் தா போட்டே
ம்
கட்ட ஒரு மூணு டூ நாலு நாளு காலு பயங்கரமா வலிச்சது
ஆமா சியாஜ் கா
கால்வலி
அதுமாதித்தா ஒருராட்டி டைட்டா போட்டேப்பா போட்டு பாத்ரூம் போய் எஞ்சி போய் ஒக்கார்ரே ஒக்காரவே முல்ல
ஏய் ஃபஸ்ட் போட்ட ஃபஸ்ட் நாள் தெர்லடா ரெண்டாவது நாளு கொஞ்ச தா வலிச்சது ரெண்டாவது நாளு மூணாவது நாளு வந் து நடக்க கூட முடிலே காலே வீங்கி வீங்கி வீங்கிருச்சுட காலு
ம் சிக்கயா லெக்கு மட்டு ஓல
தருணு பைய போட்றா மானாவாரியா போட்றா
ம்
செரியான டைட்டா போடுவா எல்லாத்தயுமே உள்ள
நீனா குண்டு குண்டா இருக்கே ஜிம்முக்கு போறீனா நா ஒல்லியா
டேய் இருடா டேய் எப் எவ்ளோ தெரிமா புரோட்டீன் பவுடர் வாங்கி வெச்சினுருக்கானுக ஜிம்ல அ
ம்
செரிறா பெருசு பெருசா வெச்சினுருறான்டா பைய அஞ்சி கிலோ பத்து கிலோ போ டப்பா டப்பாவா
ம் ஒடம்ப ஏத்து துக்கா
ஆ ஐஸ்கிரீமபாரு பிளிங்க்ட்ல ஆட்ரு போட்டு சாப்ட்றானுக புரோட்டீன் ஐஸ்கிரீம்லா
புரோட்டீன் ஐஸ்கிரீம் புரோட்டீன் சாக்லேட்டு
அதியு அதுவே அம்பருபாய் எவ்ளோ டா அதுவே ஆட்ரு போட்டு அசால்ட்டா சாப்டின்னு இருக்கறாண்டா ஒருத்தவே குண்டாதா இருப்பா ந கொஞ்சோ நல்லா குண்டா அத்திப்பட்டு பிலிங்கிட்க்கு வரல அவனுங்க பேரு பங்காரு மேட்டிக்கு எடுத்துன்னு வரானுங்க வேற ஏதோ பிலிங்கிட் போல இது வேற எட்த்துல
ஆவடி சார் நீங் ஏறுங்க
ம் பங்காரு மேடு வரக்கி வருது பங்காரு மேட்ல போயிட்டு இவனுக வாங்கின்னு வந்துறான்னுக ஜிம்ல இருந்து போயிட்டு
ம் பங்காரு மேடு இல்ல வீராபுர வரு வேல்டேக்கு ஆ நா பண்றே
பண்ணு பண்ணு
ம்